ஆஹ டா பண்றீங்க சாப்டம்பா இப்பதா சாப்ட்ட
என்ன சாப்ட்டீங்க நானா சாப்ட்ட
எங்க வீட்ல வந்து சாம்பாரு மீன் வருவல்
அப்டியா சரி எங்க வீட்ல இருந்து பருப்பு சா பருப்பு சாம்பாரும் சிக்கன் தொக்கு
உங்க வீட்ல சிக்கன் தொக்கு எங்க வீட்ல மீனு என்ன பண்றீங்க
நான் சும்மாதா இருக்குறே நீங்க
நா இப்பதா சாப்ட்டு உ்க்காந்துட்டு இருக்கே
ஒ இப்ப தா சாப்பிட்டீங்களா
ஆமா வெளிய போயிட்டு வந்துட்டேன் என ஃப்ரெண்டு பைக்கு வந்து மெக்கானிக் ஷெட்கிட்ட விடனும் சொன்னா செரி வா போலா சொல்லிட்டு போயிட்டு வான் த ஆனா கொஞ்சே டேட் ஆயி அது லேட்ல வீட்ல வந்து சமைல் செஞ்சுட்டு இர்ந்தாங்க அது வேற கொஞ்சோ அப்போவு லேட்டு
ம்
க்ளைமேட்டு ஜில்லுனு இருக்குல்ல
இல்லியே இங்க சூடா தா இருக்குது சன் இருக்குதே இங்க
இங்க ஜில்லுனு இருக்கு ஆறு மணி ஆமா ஆற் மணி எப்டி இருக்கு இருட்டா அந்த மாதுரி இருக்கு
உம் இங்க காலையில இருந்து அப்டிதா இருந்துச்சு இப்ப மத்தியான அப்பறமா தா ரொம்ப வெயிலா இருக்குது
ஆஹ் இங்கச் சடனா என்னன்னு தெரில மின்னல் அடிச்சிச்சு அப்புறமா பாத்தா எல்லாமே இருட் ஆயிடுச்சு
எங்க ஊர்ல வந்து நைட்டு நேத்து நைட்டு வந்துச்சு மழ
ம் இங்க வரல ஆனா வரு போல மழ வந்தா நல்லாயிருக்கு ஜில்லுன்னு இருக்கும் வீட் டெல்லா
ஒ அப்றோ சொல்லுங்க.
ம் எந்த ஸ்கூல் படிச்சீங்க நீங்க? செரி
நா வந்து சென் மேரிஸ்ல படிச்சே ஒ ஃபஸ்டேண்டட் லந்து டென்த் வரைக்கு
உம்
அதுக்கப்புறொ வந்து விநாயக முதலியார் ஒரு கேள்ஸ்ஸு ஸ்கூல்ல வந்து லெவந்து டுவெல்த்து படிச்சே
உம் ஆ நா ஏ எல்லாமே உருது ஸ்கூல் தா படிச்சே ஆனா இன்னைக்கு தமிழ் சப்ஜெக்ட் ன்னா ரொம்ப பிடிக்கு
ம் ஹ்ம். நீங்க தமிழ் மீடியமா த இங்கிலீஷ் மீடியமா
இங்கிலிஷ் மீடியம்தா
இங்கிலீஷ் மீடியம் இன் தமிழ் பிடிக்கும்மா உங்களுக் ஏ
ஆமா ஏனா சின்ன வயசுல இருந்து தமிழ் படிப்பே ஃபஸ் ஆ நா ஒன்னாவது ஒன்னாவது படிக்கும் ஆஹ் எல் கே ஜி படிச்சே யூ கே ஜி படிக்கல. ஸ்ட்ரைட்டா ஒன்னாவது போட்டாங்க. நல்லா படிக்கிறே சொல்ட்டு. சேரி அங்க இருந்து அ நல்லாப் படிச்சிட்டே போனே டென்த்துல வந்து பயமு பண்டாங்க. தமிழ் வந்து ஹார்டா வரும்.
ஆ
அந்த மாதிரிய சொல்ட்டு சரி அதனால உருது எடுத்தே சரி அதனாச்சு பாஸ் பண்ணி உட்டுருவாங்க சொல்ட்டு அம்மா டென்த் ல வா பிளஸ் பிளஸ் வன்னு போன பிளஸ் வன்ல வந் து எனக்கு தமிழ் தா வேணு கேட்ட அங்கியு சொன்னாங்க டஃப் ஃப்பா இருக்கு அந்த மாரி இருக்கு சொன்னாங்க சேர் அங்கியே உருதே எடுத்து படிச்சிட்டு சரி காலேஜு தா எனக்கு தொல்லையாயிட்ச்சு
ம்
காலேஜ்ல நா அ உருது தா தமிழ் தா கேட்டே ஏன்னா தமிழ் படிக்க தெரியு நா கத்துகிட்ட எனக்கு தெரியு நா பாஸ் ஆயிருவ இல்லல இல் லைங்க நீங்க பிளஸ் வன் அ டென்த்தா பிளஸ் டூ டென்த்துல என்னா எழ்து எழுதுனீங்களோ அந்த சப்ஜக்ட் தா நீங்க ட் தா நீங்க எடுக்கணு சொல்ட்டு நா அப்மே வந்து சொன்ன நா தமிழ்ல படிப்பே சொல்ட்டு அவுங்க இல்ல இல்ல எடுக்க முடியாது நீங்க அந்த மாதிரி பண் எழுதி இருக்கீங்க செரி அதனால போய் உர்தூ உருதுகாக மெட்ராஸ் யுனிவர்சிட்டி போன போயிட்டு அங்க போய் எக்ஸாம் அங் அங்க போய் தா வெள்ளிக்கெழமே மட்டு அங்க போய்ட்டு கிளாஸு மிது காலேஜ் லெ க்ளாஸு மீதிக்கு மீதி பாடமெல்லா காலேஜ்ல
ம்
அந்த ஒரு தூக்காக மட் டு அந்த காலேஜு மெ ட்ராஸ் யுனிவர்சிட்டி போவ
ம்
காலேஜ் தா லைஃப் வேஸ்ட்டா போயிச்சு நல்லா படிச்சிந்தா கூட
ஒரே ஒரு டிகிரி தா வாங்குனீங்லா நீங்க டிகிரி வாங்ட்டீங்லா இல்லையா இன்னு
இன்னு இல்ல அத் எனக்கு தரவேல்ல ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம்கு மழபேஞ்சிச்சு அதனால நா லேட்டா போன அதனா எக்ஸாம் எல்த வுடுல அதனால சொல்ட் சொல்லிட்டு
ம்
ம எக்ஸாம எனக்கு தள்ளி வெச்சுட்டாங்க அ லாஸ்ட்டே லாஸ்ட்டே எழ்து எழ்துர பசங்க கூட தா நீங்க எழ்துன்னு சொல்ட்டு செரி அதனால அவங்க கூட எல் என்னா எ கூட படிச்சவங்களுக்கு எல்லாமே குடுத்துட்டாங்க எனக்கு மட்டு குடுக்கல இன்னு
அய்யோ ம்
அரியர் ஆயிடுச்சுல்ல அ
ஆமாங் இப்ப அரியர் கிடும்மா
எழ்திட்ட அந்த ரிசல்ட்டு வந் வந்துச்சு ஏன்னா என்னால டிகிரி குடுக்கல
நீங்க போய் கேக்கனு
நா கே அவுங்க சொல்லுவாங்க இ நாங்க குரூப்ல போடுவோ அப்பதா நீங்க வர்ணு
ம் ம்
அதுயில்லாம நா இர் ரெண்டாயி த்தி இருவத் மூணுலதா முடிச்சே ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சு இரு பத்தஞ்சுலதா குடுத்தாங்க டிகிரியே ஏனா செரி எனக்கு நா அந்த அப்போ நா எழுதிலல்ல அரியரா ச்சில்ல எனக்கு அதனால மா விட்டாலு கூட இந்த வருஷ குடுப்பாங்க சொல்லிருக்காங்க குடுத்தா நல்லா இருக்கு என்ன படிச்சு என்னா பிரயோஜன இருக்கு நா நல்லா ஆனா போய் கா காலேஜ நல்லா படிச்சிருந்தா கூட சப்ஜெக்ட் எல்லா இப்ப நல்லா வேலைக் போயிருப்பே இப்ப வேலை இல்லாம வீட்ல சும்மாதா இருக்கே
ம்
வெறுப்பா அடிக்குது
விடுங்க எல்லா செரியாயிடு
ம் நீங்க ட்ரை பண்ணிக்கலால்ல காலேஜ் படிக்கறதுக்கு
நா ட்ரை பண்ண வீட்ல விட மாட்டேன் சொல்றாங்க இப்ப கூட நா கேட்டுட்டுதா இருக்கற
ம்
விட மாட்டன் சொல்றாங்க அதோட எ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட படி இல்லையா
ஆ
அதனால பாதி நா கம்முனு ஆயிட்டே இல்லன்னா எப்படியாச்சு கேட்டு அழுது போயிரு பே சரிய சரி விட்டே படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க அதுனால
ஒன்னு பேருக் பின்னாடி ஒரு டிகி ரிய பொருலால
பேருக்கு பின்னாடி டிகிரி எதுக்கு நாங்கெல்லா வாங்கணுமா இல்லையே கல்யாணம் பன்னிட்டு சு வீட்லதான இருக்குறோம் சமச்சுட்டு அப்படின்னு சொல் கண்
அது அவுங்க ஜன் இது அவுங்க பள்ளசுல்ல னாங்க புதுசு போய் ம் காலத்துல டிகிரி தா கேக்குறாங்க
இல்ல எனக்கு எ ஏ எங்க சிஸ்டர் கூட யாருமே படிக்கல அவுங்கக் கூடோ ஒண்ணு சொல்ல மாட்டின்றாங்க நாங்களே படிக்கல நீ படி அப்டி யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க விடு படிச்சி என்ன பண்றது எங்கள மாரிதா நீயு ஆவ அப்டின்னு சொல்லிட்றாங்க
அதுவு கரெட்டுதா புகள் இங்க மலே பெய்துங்க வீட்டாண்ட
செம்மல
ஆமா
ம் உங்களுக்கு மழையில நளைஞ்சா புடிக்குமா
அது தலவலி வந்துரு எனுக்கு
நீங்க நனைய மாட்டீங்ளா ஆனா
நெனைவே வெளியே போனாதா ம் இப்போ சும்மா போய் என்ன என்ன என்னா அவ்வளோதா தலவலி வந்துடு
ஆஹ் அப்புறமா நீங்க டீ சாப்பிடுங்களா கொஞ்
ங்க டீ தா ரொம்போ புடிக்கு வேற எதுவுமே குடிக்க மாட்டே
நீங்க டீ லவ்வரா
ஆமா
எனக்கு டீ பிடிக்கு
எங்க வீட்டுல நெறைய எத்தன வாட்டி ப்பனாலு எனக்கு நா இப்ப எனக்கு ஒரு கிளாஸ் கேப்ப குடிச்சிருவே அவ்ளதா அது வெளிய போனாலு ஃபிரண்ட்ஸ்சு கூட போனாலு டீ குடிக்க போலாமா செரி வர மச்சான் சொல்லிட்டு நா போயிருவே
உம் உங்களுக்கு செய்ய தெருமா டீ
ஆ செம்மையா செலுவு புரோ டீ ம் குடிச்சு பாத்தீங் பாத்தீங்ன்னா நீங்க புரோ எப்டி செஞ்சீங்க எனக்கு சொல்லித்தாங்க அப்டி சொல்லுவிங்க நீங்
ம் அ இப்ப சொல்லுங்க எப்புடி செய்வீங்க நீங்க
ஏ துவுமே இல்ல புரோ ஒரு பாலு ஒரு பாக்கெட்ல ஆ பாதி பால் வந் டபரால போட்டுக்கணு அதுக்கப்புறமா அது அது நுர நேரா வந்துரு அது வந்தொடன் நீங்க வந்து ஆஹ் டீத்தூள் போடணு அப்றோ சர்க்கர போடணு அப்றோ இலாச்சி இருக்கு பாத்தீங்களா அது ஒரு ஒன் ஒண்ணு போட்டா போது அது போட்டு அது ரொம்போ
ரொம்ப போட்டா வாசனையா வந்துடுல்ல
ஆமா அது கொதிச்சி அப்புறமா பாரு குடிச்சு பாருங்க அப்போ சொல்லுவீங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி எப்டி இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க நீங்க அந்த ப்ரோ சொன்னாரு டீ போட்டு பாத்தா நல்லா இரு டு அப்டி ட்ரை பண்ணே நல்லா இருக்கு சூ சூப்பரா இருக்கு நீங்க அதே கண்டினியூ பண்ணுங்க எங்க மாமா எல்லா வந் தா அ நாங்க நைட் எல்லா டிவி பாத்துனு வெச் இன்னு துங்கல ப்ரோ அந் அந் டைம்லலா அமீர் போய் டீ போடுன்னு சொல்லுவாரு நா தா போய் டீ போட்டு தருவ எங்க அண்ணன் எங்க வீட்ல யார் யாருமே இல்லன் னா வெளிய போயிருந்தா கூட நா தா பண்ணுவே நல்லா பண்ணுவே டீ
ம் ம் எனக்கு டீ போடவே தெரியாது
அப்டிங்களா
ஆமா அது ஷுகர் நெறையா போட்டுடுவே இல்லன் னா டீத்தூள் நறயா போட்டுடுவே அ
டீத்தூள் நறையா போட்டா ஒண்ணுல்ல டீ ஸ்டாங்கா இருக்கு அனா நல்லா இருக்கு சக்கர கொஞ்சோ வந்து நம்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அது குடி ச்சு பாக்கணு சக்கர கரக் ட்டா இருக்கா அதிகமாயிருக்கா போ தெர்ஞ்சிரு உங்களுக்கு கம்மியா இர்ந்தா கொஞ்சோ ஆறு டீஸ் பாத்து பாறு டீ ஸ்பூ ல்லா அந்த மாரி உங்களுக் கனிப் ப்பு வரு சரிங்கிற பொ நம்மள்க் குடுத்த டைம் முன்ஞ்சு விட்டது
ம் செரிங்க நன்றி
நன்றி